க்கம் பிரு
வணக்கம் தோழி நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக் கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க தோழி சொல்லுங்க வேலையெல்லா முடிஞ்சதுங்களா
ஆ முடிஞ்சது தோழி முடிஞ்சதுங்க
செரி செரி செரி
ம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு மொழிகள் வந்து கத்துக்கறனால என்ன பயன் ஆ அதனால நம்ம நமக்கு வந்து அது எப்டி சப்போர்ட்டா இருக்கு அப்டிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோங்களா
ஆ கண்டிப்பா பேசலாம்ங்க தோழி சொல்லுங்க மொழிகள் வந்து ஆ சொல்லுங்க சொல்லுங்க
இல்ல தோழி பேசுங்க
இல்லன்னு தோழி இப்ப வந்து நம்ம தாய்மொழி மற்றும் வந்து காமன் லாங்குவேஜ் ஆனா இங்கிலீஷும் ஹிந்தியும் கத்துக்கிறது வந்து அ ஒரு இதுவா இருக்கு ஆனா அந்த காலத்துல எல்லா நமக்கு அந்த மாரி ஒரு வாய்ப்பு இல்ல ரொம்ப வந்து அரிதாதான் வந்து நெறைய மொழி கத்துக்கிட்டாங்க ஆனா அந்த அரிதா அப்டி கத்துக்கிட்டவங்க எல்லா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அந்த மொழியினுடைய அ வேறு மொழிக கத்துக்கிட்டதுனால அவங்க நிறைய பயன அடைஞ்சிருக்காங்க நம்ம இன்னும் வந்து அந்த விழிப்புணர்வு இல்லயோ அப்டிங்கிற மாரிதா எனக்கு தோணுது நம்ம என்னா அந்த காமன் லாங்குவேஜ் ஆனா ஹிந்தி கூட இன்னும் கத்துக்கலையோ அப்டிங்கிற மாரி எனக்கு ஒரு மாரி தோணிக்கிட்டே இருக்கு எப்பவுமே அடிஷனலா மொழி கத்துக்கிறது வந்து எப்பவுமே நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய பயனா தா இருக்கணும் நா நினைக்கிறேன்
நிச்சயமா தோழி நிச்சயமா சரியா சொன்னீங்க அதாது நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்குதான் நமக்கு வந்துட்டு தமிழ்மொழி வந்து பயன்படுது நம்ம வந்து வடமொழி சைடு அந்த மாரி எல்லா போகும் போது நிச்சயமா ஹிந்தி வந்து தெரியாம இருக்கிறப்ப நம்ம யாராவது ஒருத்தரை வந்து சார்ந்திருக்க வேண்டிய ஒரு அவ் நிலை தா வந்துட்டு ஏற்படுது அந்த காலத்திலயும் இப்ப இங் ஆங்கில மாரி ஹிந்தியும் வந்து ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டா வச்சிருந்தாங்க அப்டின்னா கண்டிப்பா அது வந்து பல பேர்த்தோட லைப் வந்து மாற்றி அமைச்சிருக்குங்கிறது உண்மைதான் தோழி ம் உங்குளு வேற லாங்குவேஜஸ் வந்து என்ன தெரியும் தோழி அதனால உங்களுக்கு ஏற்பட்ட நன்மை
ம் இங்க சொல்லணும்னா வெளியில சொல்லவே எனக்கு ரொம்ப தர்ம சங்கடம் இருக்கிறது என்னோட தாய்மொழி வந்து தெலுங்கு எங்க பாட்டியோட இதோட எங்களுக்கு அது முடிஞ்சு போச்சு எங்க அப் அம்மா வந்து அதை பெருசா கத்துக்கல அதனால என்ன ஆயிடுச்சுன்னா எங்க பாட் தலைமுறையினுடைய இதலோடையே அந்த அந்த தாய்மொழியானதே மறைஞ்சு போச்சு அதோடே அப்பா வளிக்கும் அப்டிதான் எங்க அப்பாக்கு பாத்தீங்கன்னா அவரோட சிறு வயதிலயே அவங்க அம்மா அப்பா எல்லா தவறிட்டனால அவருக்கு அந்த மொழிங்கிற பிரச்சனை வந் க்கு தாய்மொழி கத்துக் வாய்ப்பு அவருக்கு கிடைக்காம போயிடுச்சு எங்க அம்மா கிடைச்சும் கத்துக்காம விட்டுட்டாங்க
ஓ செரிங்க தோழி
தாய்மொழி வந்து அங்கயே நின்னு போச்சு ஆனா நா என் பிள்ளைங்களுக்கு எப்டியாவது அது சொல்லி தரணு அப்டிங்கறதுக்காக இப்பதா சமீபத்துல வந்து அவங்கவுங்களுது அவங்க தாய்மொழி தெரலங்கிறது அது ஒரு மாதிரி ஒரு அ ரொம்ப ஒரு அவமானமா நா பாக்குறே அதானால வந்துட்டு இப்ப இருக்குற நெறைய ஆப்லா வந்து அது படிக்காலா கத்துக்காலா அப்டிங்கற மாரி சொல்லிருக்காங்க இதானால அதாவச்சி போற ஒரு கொஞ்ச கொஞ்சமா அவங்களுக்கு இப்பாதா அட்லீஸ்ட் நீங்க எழுதுறது சாரியில்லனா கூட அத படிக்கறத்துக்கு பேசறத்துக்கு கத்துக்கோங்க நீங்க சொன்ன மாரா தமிழ் நாட்டுதாண்டி நம்ப எங்க போனலு நம்பாளுக்கு நம்ம மொழி உதாவது
நிச்சயமா தோழி நிச்சயமா
அதனாலதா நம்ப தெலுங்கு கத்துக்கனு அதே சமயோ ஹந்தியு கத்துக்கனு நீங்க சொன்ன மாரி ரெம்பா கரெக் ட்டா சொன்னிங்க இந்த மாரி இங்கிலீஷ் எப்டி வந்து ஆங்கிலத்த எப்டி வந்து ரொம்ப கண்டிப்பா படிக்கனு அப்டின் சொன்னாங்களோ அதே மாரி இந்த நம்மளுக்கு ஹிந்தியு குடுத்துருந்தாங்க அப்டின்னா இன்னிக்கு வந்து எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு நல்ல விஷயமா பட்டுருக்குனு நா நெனைக்கிறே
நிச்சயாம தோழி அதோ மாரி வந்து பாத்திங்கன்னா எங்களுடைய தாய் மொழி வந்துட்டு கன்னாட என்னுடைய தாய் தந்தையர் ட்டு வந்து கனடாலதா இப்பவரைக்குமே கனடாலதா பேசிக்குவாங்க ஆனா வந்து எல்லார் ட்டுமே வந்து ஆசிரியை துறைக் க்கே வந்துட்டுனலா நாங்க அதல பெருசா இன்ரட்ஸ்ட் காமிக்கல பட் இருந்தாலுமே வந்து சில இடங்கால கட்டாயம் கனடாதா பேச வேண்டு அப்டிங்கற பட்ச்சதுலா வந்து கனடா வந்து பேசுவேம் இப்ப கேரளா சை ட்டு அந்த மாரில்லா போகும்போது நம்ம கன்னடா தெரிஞ்ங்க்குற நாள எழுதுதறதுக்கு தெரியாத பட் பேச்சு மொழி தெரியுரதுனாலா அந்த மாலையாளம் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிக் முடியுது
ஓ கன்னடமும் மலையாள கன்னடம் தெரிஞ்சா கொஞ்சம் மலையாளம் புரிஞ்சிக்குங்கிறிங்களா
ரளவுக்கு வந்து புரிஞ்சிக முடியு தோழி நமக்கு பேச முடியல அப்டினாலு அவங்க இதுதா சொல்றாங் ங்கா அப்டிங்கறத வந்து ஓரளவுக்கு ஒரு முப்பது நாப்பது சதவீதம் வந்து நம்மனால புரிஞ்சிக்க முடியுது அப்ப வந்து நா நெனச்சே ஒரு வேல சின்ன வயசு த்து இருந்தே தொரந்து நம்பளையே பேச வெச்சிருந்தாங்கனா நம்ம வந்து இன்னுமே அ இதுலா வந்து ஒரு நல்ல ஒரு மொழி திறன் இருந்திருக்குமோ அப்டிங்கிற மாரி ஒரு எண்ணம் கூட தோன்றுச்சி ஆன அதேதா ஆ சிரு வயதுலா என்னா கதாவது அம்மா அப்பா பேசுவாங்கா பட் எங்களக ட்டாயபடுத்தமாட்டங்க இப்ப அதோட விளைவு என்னா ச்சி அப்டினா அடுத்த தலைமுறையான என்னுடைய மகன்க தலைமுறைல வந்துட்டு அவன் கன்னடம் பேசமாட்டிங்கிறா ப்பா சமீபத்துல ஒரு ஃபங்ஷன் போன் நோவந் ந்தா ஃபங்ஷன்ல வந் து ஆ பிறந்த இடத்துல இருந்துதா நெறுங்கன உறவினர்கள் எல்லா வந்திருந்தாங்க அவங்க என்னுடைய மகன் கிட்ட கன்னடம் பேசும்போது எனக்கு தெரியல அப்டி னு சொல்லிட்டு அவ முழிக்கிறப்ப நா ரொம்ப வருத்தப்பட் டே கடைசியில நா வந்து ன் சார்பா நா வந்து கன்னடத்துல பதில் சொன்னே அப்பதா நா யோசிச்சே ஒருவேளை நம்ம வந் து கன்னடா வந்து மகனுக்கு சின்னதுல இருந்தே
த இல்லைங் தோழி அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷ்யோ தா எப்பிடின் பாத் திங்கன்னா அது நம்ம தாய்மொழி அப்பிடிங்கறப்போ நம்ம இப்பக்கி வெளியில கேட்டா நம்ம சொல்றோ இல்லையா உங்க தாய்மொழி என்ன அப்டி கேக்கறப்போ நம்ம வந்து ரொம்ப ஒரு மாரி தெலுங்கு கன்னடோ ப்பிடின் சொல்றோ அடுத்த கேள்வியே பாத்தீங்கன்னா அது நமக்கு தெரியல அப்டிங்கிறது பாத்தீங்கன்னா அது ரொம்ப கொஞ்ச தரும சங்கடமா தானங்க இருக்கு
நிச்சயமா தோழி நிச்சயமா
அனால மொழி கத்துக்கறத வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷ்யோ ஏன்னா நம்ம சின்ன வயசுலயே அத நம்ம வந்து கத்துக்குடுத்துட்டம் வச்சுக்கோங்கள அது அவங்களுக்கு நல்லா மண்டையில ஏறிரு நம்ம வயசுல வந்து கத்துக்கறதுனாலு நமக்கு இன்ட்ரெஸ்டு வராது இன்னொன்னு வந்து அந்த அந்த க து அது நம்ம மனப்பாடம் பண்ணுவோமா அத கத்துக்கணுங்கற டைம் இருக்கா அப்டின்னு கேட்டா அதெல்லா இருக்காது இல்லிங்களா
நிச்சயமா தோழி நிச்சயமா ஆனா வந்து இன்னிக்கு நீங்க சொன்ன மாதிரி நெறைய ஆப்பிள் வந்து வந்திருக்கு அதன் மூலமா நானு வந் ந்து என்னுடைய தோழி ஒருத்தங்க வந்து த ஹிந்தி வந்து நல்லா பேசுவாங்க அப்ப அவங்க வந்து சொன்னாங்க நா வந்து உனக்கு கைட் பண்றே நீ வந்து ஹிந்தி பழகணுன் விருப்பப்பட்டேன்னா பழகிக்கோ ஏன்னா நாங்க வந்து வருஷ வருடத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை வந்து ஷீரடி அந்த மாதிரி நார்த் சைடுதா வந்துட்டு கம்பல்சரி டிராவல் பண்ண வேண் ய சூழ்நிலை
சேரி செரி செ
து மொழி தெரியல அப்டிங்கும் போது ஆங்கிலம் வைத்து ஓரளவு சமாளிக்க முடியுதே தவிர நாம் நினைத்த மாதிரி நம் மனால வந்து நம்முடைய கருத்துக்கள வந்து பகிர்ந்துக்க முடியல அதனால நிச்சயம் ஒரு ஆறு மா தம் அல்லது ஒரு வருடம் கழித்து போறது க்குள்ள நிச்சயம் கன்ன த ஹிந்தி வந்து பழகிக்கணு அப்டிங்கிற ஒரு எண்ணம் இரு க்கு ஆனா நீங்க சொன்ன மாதிரிதா வேலைப்பளு காரணமா நம்மனால ரெகுலரா அத வந்
நம்மளுக்கு டைம் இருக்கறது இல்லைங்க எ எதுமே ஒரு வயசுல பண்ணுனாதா தோழி அப்பிடி இல்ல அப்பிடிங்கற பட்சத்துல நம்ம அதுக்குன்னு த நேரோ ஒதுக்குறதுக்கு வந்து நமக்கு நேரங் கெடையாது ஏன்னா அத விட பெரிய பெரிய ஆ ஒரு கமிட்மெண்ட்லயு ஒரு சூழ்நெலைகள்லயு நம்ம தள்ளப்பட்றோ அதனால என்ன ஆகிருது அப்பிடின்னா ம் என்ன ஆயிருதுன்னா அத தத் இப்பயுமே நம க்கு ஆர்வோ இருக்கு ஆனா நேரம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல
நிச்சயமா தோழி இன்னொன்னு வந்து பாத்தீங்ன்னா இளம் வயசுல நமக்கு வந்து எந்த ஒரு பெரிய துன்பமு இருக்காது படிக்கிற வேலை மட்டும்தா இருக்கு அதனால நிச்சயமா நம்மளுடைய மனசு சரி யே மூளையு சரி எந்த ஒரு புது விஷயத்தையுமே வந்து சீக்கிரமா ஏத் துக்கு இப்ப நம்மதா காலேஜ்ல அவ்ளோ படிச்சமா அவ்ளோ மார்க் வாங்குனமா அப்டின்னு இப்ப நம்ம திரும்பி பாத் தா நமக்கே கொஞ்ச ச
கண்டிப்பாங்க தோழி ஏன்னா நம்ம இவ்ளோ பெர்சன்டேஜ் எய் ட்டி ஒன் பெர்சண்டேஜ் எடுத்திருக்கோ நைன் நம்மனாலயா இதெல்லா முடிஞ்சுது நம்மனால இது சாத்தியமா ஏன்னா நமக்கு அப்போ நீங்க சொன்ன மார படிக்கறது மட்டுந்தான வேல
நிச்சயமா தோழி அதுவு இல்லாம தொடர் பயிற்சியு எ டையில விட்றதுனால நம்ம நல்லா டாப் ஸ்கோர் வாங்ன பாடங்கள் கூட இப்ப நம க்கு இப்ப உதாரணத்துக்கு நா வந்து பாத்தீங்ன்னா பி ஜி டி சி ஏ ங்கிறது வந் கல்லூரிலதா படி ச்சே பிரைவேட் சென்டர்லல்லா படிக்கல அப்ப கோல்டு மெடல் வாங்குனே ஃபஸ்ட்டு ரேங்க் ஹோல்டரா வந்தே ஆனா இன்னக்கி கம்ப்யூட்டரு வந்து நம்ம ஃப்ளூயன்ட்டா அப்ப ஒர்க் பண்ண மாதிரி பண்ண முடியுமா அப்டின்னா இன்னக்கி வந்து பல விஷ
பு மறந்தும் போச்சு அந்த கம்யூட்டர பொறுத்த வரைக்கு தோழி எப் பமே ஒரு மார அட்வான்ஸ்டா போய் ட்டே இருக்கு நம்ம எப்பமே அதுலோட அதுல ஒரு இதுலாவே இருந்துட்டே இருக்கணு அதோட ஒரு டச்சாவே இருக்கணு இப்ப இதுல என்னன்னா எங்களுக்கு எதாவது ஒரு டிக்கெட் போடணு அப்பிடின்னா நம்ம போய் யாராச்சிய நாட வேண்டியதா இருக்கு நம்ம படிச்சு என்ன பிரயோஜனோ நம்ம படிச்சு என்ன பிரயோ ஜனோ ஏதாவது ஒரு டிக்கெட் போடணுன்னா கூட யாராவது எங்களுக்கு போட்டு குடுங்க நாங்க வேண்ணா பைசா குடுக்குறோ ஆனா அவங்க அசால்ட்டா ஒரு இதுக்கு வந்து ஆயர்ருவா ஐநூறுவா கேக்கறாங்க அதுவு நம்மளோட உழைப்புல அவ்ளா கஷ்டப்பட்டு நம்ம இது பண்றதல்லா அசால்ட்டா அவங்க ஏ ஆயர்ரூவா கேக்கறதெல்லா ரொம்ப வலிக்குது நிஜமாவே
அவ்ளோ எல்லா அவ்ளோ ஒருவேள அவங்க ஏ மாத்தறாங் களோ ஏன்னா நூறு ரூ
இல் இல்லீங் தோழி நா வந்து நீங்க ட்ரெயின் டிக்கெட் சொல்றீங்க நா இப்ப தரிசனத்துக்கெல்லா சொல்றேனுங்க இப்ப நாங்க திருமலா அந்த மா அந்த மாரி ல்லா பாத்தீங்கன்னா இன்னக்கி வேற வழியே இல்ல நம்ம குடுத்துத்தா ஆவணு
ஆமா தோழி அதுவு வந்து நம்ம டூரிஸ்ட் இது மூலமா நம்ம போனோ அப்டின்னா அது வந்து டபுள் சார்ஜ்தா தோழி
ஆமாங்க தோழி
பண்ணி போறோ அப்டின்னா இப்ப ஷீரடிக்கல்லா ஒரு ஐயாயிரந்தா செலவாகு
ம் பரவால்லிங்களே ஐயாயிரம்னா நீங்க ட்ரெயின்ல போயிட்டு வருவீங்களா தோழி இல்ல ஃப்ளைட்டுங்களா
ஃப்ளைட் எல்லா வந்து உங்களுக்கு பயங்கர அதிகமா வரு ஆ அதாவது நீங்க வந்து ஆமா தோழி நீங்க வந்து பாத் தீங்கன்னா அதுவே டூரிஸ்ட்டு குரூப்ல போறீங்கன்னா ஒரு ஆளுக்கே வந்து பத் பத்தாயிர ரூபா பக்க வந்துட்டு ஆகுது தோழி கிட்டத்தட்ட எட் டாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி வந்துட்டு சார்ஜ் பண்றாங்க அதுக்கப்புறோ நம்ம கண்டிப் அப்ப ஒரு ஆயிரம் இரண்டாயிரம்மாவது நமக்கு மேல் செலவுகள் வந் தி இருக்கு பத்தாயிரம் பன்னிரண்டு
இல்லாம பண்ண முடியாது மேல் செலவுங்கிறது நம்ம குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு செலவு பண்றது தெரியாதுங்க தோழி ஆனா வந்துட்டு அ இ இந்த நம்ம படிச்சு வந்து இத நம்ம இந்த வேலையை நம்ம செய்ய முடியாம ஒருத்தவங்களுக்கு கொண்டு போய் ஆயிர ரெண்டாயிரம்டுக்குறங்கது கொஞ்சோ கஷ்ட
ஆமா தோழி நிச்சயமா இப்ப ராமேஸ்வரமே பாத்தீங்கன்னா என்னுடைய தாயார் கிட்ட வந்து ரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வாங்கிருக்காங்க எ எஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க காசு இதெல்லா போயிட்டு வரும்போது ராமேஸ்வரம் வந்து போகணு க்காக அதுக்கு மட் டு ரண்டாயிரத்த ஐநூறு ரூவா ஆனா நீங்க வந்து ஆ பாத்தீங்க அப்படின்னா நாங்க மூணு பேரும் ட்ரெயின்ல புக் பண்ணிதா ராமேஸ்வரம் தனியா குடும்பமாதா போயிருந்தோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்த த்தி ஐநூறு ரூவால அப்பன் டவுனே வந்துட்டு முடிஞ்சிருச்சு தோழி அதுக்கப்புறோ வந்து பா த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ்ல தாய் போனதுல வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு செலவு இதெல்லா தனி அப்ப அந்த ராமேஸ்வரத்துக் கே கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு ஐயாயிரம் ரூ பாய் வந்து செலவு பண்ணிருக்காங்க ஆ ஆனா நாங்க வந்து ஒரு ஆறாயிரம் ஏழாயிரத்த த்துல வந்து நாங்க மூணு பேருமே போயிட்டு வந்துட்டோ தோழி குடும்பத்தோட போயிட்டு வந்துட்டோ ட்ரெயின்ல தா பு பண்ணனா என்ன நம்ம ஒன்னா நம்ம போய் புக் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது ட்ரெயினுக்கு தனியா ஆனா அத வந்து நம்ம சிரமமா நினைச்சோ அப்படின்னா அ அது நம்ம கொஞ்சோ சின்னதா நம்ம நெட்ல போட்டு சர்ச் பண்ணாலே நம க்கு எல்லா டீட்டெயல்ஸமே வந்துது தோழி ஏன்னா நம்ம ஆரம்ப
பத்தி நீங்க ரொம்ப நல்லா